பண்றீங்க
சும்மாதா இருக்க நீங்க
நா சும்மாதா இருக்கே சாப்டீங்ளா
ஆ சாப்டே நீங்க சாப்டீங்ளா
ஆ நா சாப்ட என்னா சாப்டிங்க
மஷ்ரூம் பிரியாணி
மஷ்ரூம் பிரியாணிங்ளா என்னா காலேஜூ படிக்றிங்ளா நானா நா என்ன சாப் பில மதியான இனிமேல்தா சாப்புன்னு
ஆ
அ நீங்க என்ன படிக்கிறிங்க
பி டெக் ஏ ஐ டீ எஸ்
பி டெக் ஏ டி எஸ் ம் தெரியாதுங்க ஆ எனக்கு தெரியாதுங்க
ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ட் வித் டேட்டாஸ் சைன்ஸ் ஆ
ஓகே அது படிஸ்ட்டு இதுப இது பண்லான்ட்ருக்கீங்ளா
ஐ டி சைடு சாஃப்ட்வேர் சைடு போலான்ட்டு
இப்ப எல்லா ரொம்ப வேக்கண்ட்டே கம்மியாருக்கு எப்புடி நீங்க அதுல போலான்ருக்கீங்க ஏ ஐ மூலம் போலான்ருக்கீங்ளா
ஏ ஐ மூலியமா அது ஒரு வேலருக்கு அப்டி கெடைக்லனா ஐ டி சைடும் போலா ஆ அதாச்சே
ஆ ஓகே ஓகே
ஃபியூச்சர்க்கு ஹெல்ப்பாவுங்க
ஃபியூச்சர் இப்ப எல்லாமே ஏ ஐனு வந்துருச்சு ம்
ரீப்ளஸ் பண்ணல ரீப்ளேஸ் பண்ல
ம் ம் இல்ல நானு நா சாஃப்ட்வேர்ல உள்ள போனே
ஆ
ம் ஆனா நீங்க நா இன்ஜினேர் முடிச் ச்ச நீங்க ஏ ஐ இது இது ஆனா எங்க சைடே இன்னு கொஞ்ச நாள்ல வந்துரு அப்டிங்கிறாங்க
ஆனா இப்ப கால் பேஸ்னாலே ஏ ஐ தா பேசுது பேசனா அவ்ளோ ஒன்னு அது புரிதல் இல்ல நம்மளே இப்போ கரெக்டான ஆன்சர் சொன்னாலு மே நா வந்து ஏ ஊரு கேக்கல ஒங்க ஊரு கேட்ட அதுவே சொல்லுது
இல்ல நா அந்த மாரி தெர்ல ஆனா டெலிகாலிங் பாத்தீங்னா எங்க க்காவாசி எங்க கம்பெனிலியே இருக்கு
ஆவ்
ஆம் ஆனா பாத்தீங்னா டெலிகாலிங்கு ஒரு சீப்பான சம்பளந் தராங்க போங்கடானு அவுங்க வுட்டுட்டு ஓடிர்றாங்க எனக்கு இந்த சம்பளத்த வாயிட் நா இங்க வேல செய்யினுன் கெடையாதுங்கறனால ஃபுல்லா அட்லீ்ஸ் ஒரு ம் என்னது டொண்டி ஃபைய்யி தேர்டி குடுத்தாங்கனா அவுங்ளு இருப் ப்பாங்க பாவோ
ஆம்மா
இவுங்க எவ்ளோ தராங்கனா பாஞ்சுருவா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கே பாஞ்சுருவா கூட இல்ல பணன்ட்ருவா
அல்லா அதிகமாவே தராங்க சேல்ரி எல்லாத்துலுமே
இல்ல அது எல்லாத்லியு இங்க இங்க எனக்லா நாலா ம் மூனு வர்ஷமாம் மூனு நாலு வர் ஷ ஆயிர்ச்சி இதோட மூனு கம்பெனி மாறிட்டே
கம்பேனில வேல செய்றவங்ளுக்தா தரமாட்றாங்க நார்மலா வேல செய்யறவங்க கூலி வேல செய்யறவங்க வீட் டு வேல செய்றவங்க அந்த மாரி இருக்கவங்களுக்கு இதோட அதிகமாவே கெடைக்குது ம் ஏனா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்ப இருக்கதா இல்லல்ல ஏனா அவங்க புரிஞ்சக்கிறாங்க இப் இப்ப இருக்க வந்து வெலவாசி வந்து அதிகோ அப்டின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா கம்பெனில வேலை செய்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க
அது வேணா உண்மதா ஆ ச இதுல ஆ கம்பனில நால லோக்கல்லயே வேல செஞ்சிருந்தனா இப்ப பிரச்சனயே இல்ல இப்ப சென்னை வந்தே
ம்
அங்க எல்லா பத்து ரூவா சம்பாதிச்சா கூட நிம்மதி சொந்த வீடு இருக்குது எல்லாமே இருக்குது பிரச்சனையே இல்ல எல்லாத்தையு பாத் இருக்கு இது பண்ண மாதிரி இருக்கு இங்க முப்பது ரூவா சம்பாரிச்சாலு கையில அஞ்சு ரூவா கூட நிக்க மாட்டேங்குது
ம்
ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலு அங்க என்ன இது ஆ எனக்கு ஒம்போ ரூவா வந்துருது அத மாசம் மானா டிங்டானு எடுத்துபானுங்க
ம்
அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஃபுட்டு் எப்டி ஒரு இங்க வந்து
ரெண்ட் அவ்வள வருதுன்னா அதுக்கு ஹாஸ்டல்லே தங்கிக்கலாமே
ரெண்ட் நமக்கு ஹாஸ்டல்லா ரொம்ப கஷ்டொ நீங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல ஜாலியா இருப்பீங்க
ஆ
ஜென்ஸ் காஸ்டல் எப்படித்த இருக்குன்னு தெரியுங்களா ஒரு ரூமுக்கு பாத்தீங்ன்னா பத்து இருவது பேர் படுத்திருப்பானுங்க இருவது பேர் பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதா இருக்கு ஒண்ணு மேக்சிமம் பாத்தீங்ன்னா ஒண்ணுதா இருக்கு ஒவ்வொன்னு கொஞ்சம் இதா இருந்தா ரெண்டு இருக்கு அந்த பாஞ்சு பேர்க் காலையல ஒர்க்குக்கு போறாங்கன்னா எப்டி கெளம்புவாங்கன்னு நெனைச்சு பாருங்க
ஆமா பாவம்
ரொம்ப கஷ்ட
அங்க சென்னையில ரொம்ப இருக்கும் போல ரெண்ட்க்கு ரேட்ல்லா
ஆமா அதெல்லா ரொம்ப அதிக எப்டி இதெல்லா ஓட்டுறாங்கன்னே எனக்கு எல்லா தெரில ஆனா நாலா அதுனாலதா தனியா மொத்த நாலு பேர் ஒரு ஒரு ரூம்ல தங்கிருக்கோ
இங்கல்லா ஆயிரூவா ஆயிரத்தி ஐநூறு ரூவா தா ஒரு மந்த்க்கே
உங்க ஊர் எந்தஊரு அங்க ஆயிரத்தைநூறு வானு சொல்றீங்
கடலூர் டிஸ்டிக்
கடலூர் கேள்விப்பட்டிருக்கே அந்தளவுக்கு தெரில
ம்
ம் அந்த மாரில்லா நெறைய இங்க நாங்க இருக்கது நாமக்கலு அ
ஆ
க்கல்ல பாத்தீங்ன்னா என்னது ரூம் ரென்ட் ஒரு நாளைக்கு என்னது இதுலயே மன்த் பாத்தீங்கன்னா இது ச் ஆயிரூவா தா வரு ஆயிர ஆயிரத்தி ஐநூறு நீங்க சொ சொன்ன ரேஞ்சுக்குள்ள தா வரு ஆனா இங்க எல்லா பாத்தீங்கன்னா எட்டாயிர மாசம் ஆனா ஏழாயிர எட்டாயிர நாங்க மொத்தம் நாலு பேர் இருக்கோ ஆனா அ ரெண்டு பாத்ரூம் இருக்கு நாலு பேத்துக்கே ரெண்டு பாத்ரூம் உட்டாலு எங்களுக்கு பிரச்சன இல்ல ரெண் ரெண்டு பேரு கெலம்பி போயிருவோ அதுலயும் பாத்தீனா அவுனுங்களுக்கு நைட் ஷிப் ட்டு போட்டா இன்னு ஈஸி
அ
சோ அதுனால இந்த அளவுக்கு இருக்குது மொத்தோ ரெண்டு ரூம்ல அளுக்கு ஒரு ரூம்ல படுத்துப்போ இத ஒவ்வொருத்த நைட்டு ஷிப்ட் முடிச்சிட்டு வந்து கால்ல படித்துபானுங்க நாங்க காலையில முடிச்சிட்டு நைட் போய் படுத்துப்போ இது ஃப்ரீயா இருக்கு நா ஃபஸ்ட் ஹாஸ் ஹாஸ்டல்ல தா இருந்த எனக்கு ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தா குடுத்தாங்க நீங்க சொன்னா மாரி
ஆ
பன்னெண்டு ரூபா குடுத்த காலத்துல நீங்க சொன்ன மாரி ஹாஸ்டல்ல தா இருந்தே எத்தன மாசமா ஆறு மா கிட்டத்தட்ட மூணு மாச த அங்கதா இருந்தே மூணு மாசம்லா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டே டக்கு டக்குன்னு அ காலையில ரெண்டு மணி ஒரு மணிக்குல எந்திரிச் குளிச்சே ஆகணு
அப்பயுமே பத்து பேர் நிப்பாங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னாவே பத்து பேர் இருப்பாங்க அவங்க பத்து பேர் குளிச்சுட்டு வர் அதுக்குள்ள மணி அஞ்சாயி பேயிரோ அஞ்சு ஆறாயிரோ அடுத்து நம்ப போவோ நம்ம போய் குளிச்சிட்டு வரதுக்குள்ள குளிக்க கூட உட மாட்டாங்க டக்கு டக்குன்னு வந்து தட்டுவாங்க வேலைக்கு லேட்ட ஆயிட்சி வேலைக்கு லேட்ட ஆயிட்சின்டு
ம்.
அந்த மாரில இருந்திருக்கே அப் அப்பெல்லா பாத்தீங்கன்னா அந்த ரெண்ட்டு மூணாயிர ரூபான்னு நெனைக்றே மூணாயிரமோ நாலாயிரமோ தா ரெண்ட் மந்த்லி
அதெல்லாம் பாத்துட்டு தா சிவனேன்னு நம்ம தனியா வந்துர்லா அதான் பெட்ருன்ட்டு அதுக்கப்புறோ வந்தோ வெளியே வந்தோ
அ
நாங்க எங்க ஊர்ல ந்து வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு பேர் வந்தோ அஞ்சு பேத்துல ஒருத்தே வெளிநாடு போயிட்டா
ஆ
நாங்க நாலு பேரு தா இப்ப இருக்குறோ நாலு பேத்துல ஒருத்த ஊருக்கு போயிட்டா அப்பயே ஓடி போயிட்டியா
அ
எனக்கு செட் ஆகல அப்டின்
ஐ டி ல என்ன வேலை பாக்குறீங்க
நா டெவலப்பரு
சாப்ட்வேர் டெவலப்பரா
தேர்ட் டெவலப்பர்
ஃப்ரண்டா பேக்கா
ஃப்ரெண்ட் பேக் இன்னொரு ஆள் பாப்பாரு
அப்ப இப்போ சேலரி அதிகமா இருக்குமே உங்களுக்கு
எனக்கு இப்போத்த சேலரி தா தேர்ட்டி ஃபைவ்
ஆனா அதிகமா தானே குடுக்கணு
அதிகமாதா குடுக்கணு அடுத்த கம்பெனி போறப்போ நான் ஐம்பது இது கேப்பேன் ஐம்பது கேப்பே அறுவது கேப்பே
இப்பல்லா சாப்ட்வேர் டெவலப்பருக்கெல்லா அ இயருக்கே வந்து எயிட் எல் பி ஏ வோ ஏதோ தருவாங்க
நா இப்பதா கத்துக்கிட்டு இருக்கே அதனால நான் ஃபஸ்ட் பாத்தது வந்து எ அ இது பாத்திட்டு இருந்தே அ எப்டி சொல்றது மார்க்கெட்டிங் மாரி
ஆ
அ அ அது பாத்துட்டு இருந்தே அதுல இருந்து இதுக்கு வந்தே
அ ம்
இப்பதா ஒரு கரெக்டா எயிட் மந்த் இருக்கு எயிட் மந்த்துதா அதா இது இது பண்ணி இதுல வந்தே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ல வந்த ஆ
ம்
இதுக்கு முன்னாடில்லா ரொம்பா அப்பல்லா ஜாலியா இருந்த மாரி இருந்து இப்பத்தா ரொம்ப கஷ்ட க கஷ்டோன் னு சொல்ல முடியாது ஒரு டீமுக்கு ஆறு ஏழு பேர் இருக்கோ
ஆ
ஃப்ரண்ட் நாலு பேர் போ இது மூணு பேர் பாப்போ பேக் மூணு பேர் பாப்பாங்க அதுனால்ல சடசடன்னு எல்லாம் முடிச்சிருவோ சப்போஸ் நானே எனக்கு இது குடுத்துட்டாங் ஒர்க் ஃப்ரம் நா ஒரு நாள் வீட்ல இருப்ப இன்னொருத்த ஒரு நாள் வீட்ல இருந்து செய்வான்
ஆ
அந்த மாரி மாத்தி மாத்தி செஞ்சுப்போ ஒ ஒவ்வொரு நாளு நா ஒரு வாரம் ஃபுல்லாவே இருந்துப்ப நா கம்பெனிக்கு வர்ல கால் ஒடைஞ்சு போச்சின்ன்னு ஒரு கால்ல ஒரு கட்ட போட்டு போயிட்டு ஒரு இத மட்டும் மெடிக்கல் க சர்ட்டிக்ட்ட காட்டி என்னால வந்து ஸெய்க்க முடியாது வீட்ல வந்து ஒர்க் ஃப்ரம் செய்யறேன்னு சொல்லிட்டு கா ட்டுனோன்ன சேரின்றுவாங்க அப்பல்லாம் பாத்தீங்கன்னா பத்து பானஞ்சு நாள் வீட்லயேதா இருப்போ வீட்ல இருந்து செய்வோ என் அந்ந மாரி ஆனா ஆஃபிஸ் போறதா ஜாலியா இருக்கு சோம்பேரித்தனொ ஆஃபிஸ் போதனா ரொம்ப ஜாலியா இருக்கு அங்கே டீயில இருந்து எல்லாமே கெடைக்கு இங்க ரூம்புல இருந்தோன் வைங்களே ஒன்னுமே கெடைக்காது நம்மதா வேணுனா நம்மதா போட்டு குடிக்கணு எல்லாமே பண்ணணு
ஆமா ஆடுப்புல்லா இருக்கா?
ஆ அடுப்புருக்கு அடுப்புனா கரண்ட் அடுப்பு இருக்கு
அப்ப நீங்களே சமைப்பீங்ளா?
ஆ மாத்தி மாத்தி யாரோ ஒரு ஆள் சமைச்சுதா ஆவனு
ஆ
ம் சமைக்கிறதுன்னா ரொம்பொ பெருசால சமைக்க மாட்டே காலைல தோச
ஆ நார்மல் வெட் ட்லேயே அப்படிதா செய்யறாங்க.
நார்மல் வீட்டுல இல்ல நாங்க ஊர்ல இருந்து வரப்பையே எடுத்துட்டு வந்துருவோ எப்டி எடுத்துட்டு வந்துருவோம் வைங் வே த தக்காளி தொக்குன் சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா
ப்ப அது செஞ்சு எடுத்துட்டு வந்துருவோ பானஞ்சு நாளைக்கு எப்டி பாத்தாலு ஒரு பத்து நாளைக்கு இருக்கு
ஆ
அப்பறம் மதியானத்துக்கு ஒவ்வொரு நாள் புளி சாப்பாடு ஒரு ஒ எதோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள்தா சாம்பார் வப்போ
ஆ
சாம்பார் வச்சுப்போ இல்லைனா புளி கொழம்பு எதோ ஒன் மாத்தி மாத்தி அப்போதைக்கு காய் என்ன வாங்கீட்டு வருவமோ அத வச்சுப்போ
அதே நல்லதுங்கமா வாரம் ஃபுல்லா சாம்பாரே வெக்கிறாங்
ம் வாரம் ஃபுல்லால அப்பறொ ஒரு நாளு இந்த மாரி கலர் நாசப்படு அப்ப என்ன இந்து நிது இது சொல்லுவாங்கல்ல எலுமிச்சம்பழோ
லெமன் சோறு
ஆ அ லெமன் சோறு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இது அ என்னது இது புளி சாதோ
ஆ
அவ்ளோதா அத நாங்க அங்க இருந்தே எடுத்துட்டு வந்துடுவோ அத மட்டு வெ இது சாப்பாடு வச்சு அப்டியே கலந்தோம்னா வேல முடிஞ் ந்தது
ஆ
மேக்சிமம் நாங்க மதியானோ கொண்டு போக மாட்டோ அங்கே சாப்ட்டுருவோ
இப்பஎல்லா பாட்டல்லே அதிகமா விக்கிது தனி தனியா
பாட்டுல விக்கது இருந்தாலு வீட்டுல செய்ற மாதிரி வருங்கள
ஆ அப்படி இல்லாதப்ப அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கே வேண்டியதுதா
இல்லாதப்ப நாங்க டீசெண்டா என்ன பண்ணுவோ கடையிலயே போய் சாப்பிட்டுருவோ இல்ல அப்பிடினா ஏதாவது யு போ அதுவும் ஞாயிற்றுக்கிழமைன்னா கடை தான் மா ங்கன்னா ஈஸி தா அதுவு அது இந்த
குறையூலா
குறையு அதது நாங்க இங்க அந்த அளவுக்குல பாக்க மாட்டோ ஏத ஒண்ணுன யூடியூப் பாத்து ச வோம் டக்கு டக்னு ஈசி எது சமைக்கிற மாரி இருக்குதோ டக்குன்னு சமைச்சிருவோ
டேஸ்ட்
அதாவது வந்து நீங்க சிங்கிளா இருக்குபோது சமைச்சோம்னா அப்டி இருக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து சமைக்கும்போது எப்படி இருக்குன்னா டே இத போடுறா டே இத போடுறா அத போடுறா பாண்ணுங்க எப்படியோ கொஞ்ச ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகேவா இருக்கு நல்லா இருக்கு
அந்த மாதிரி எல்லா சாப்பிட்டுக்கோ நாங்களா ம் அப்புற பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே வந்து கடையதா ஞாயிற்க்கிலமை எங்களுக்கு சிக்கன் மட்டன் எதுவுமே சமைக்க தெரியாது அதனால கடையில தா போய் சமைப்போ சீ என்னது கடையில தான் போய் வாங்க கீ சாப்பிடுவோ காலையில சாப்பிட்டோம்னா மத்தியான சாப்பிடுவோம என்னன்னுலா தெரியாது தூங்கிடுவோ ஆ ஒவ்வொருத்த என்ன பண்ணுவோ நைட் அப்படியே கிளம்பி டூட்டிக்கு போயிருவா வேலைக்கு போய்ரூவானுங்க ஒவ்வொருத்தை வந்து எனக்கு இல்ல காலையிலதா ஒர்க் அப்டினா நைட் அப்படியே போயிட்டு லைட்டா ஆளுக்கு ரெண்டு புரோட்டா இது இது இருக்கு கடை இருக்கு கீழே இறிங்க வந்தா இந்த ரோட் சைடு கடைங்கபங்களா ரோட்டு கடை ரோட்டு கடைக்கு போனோம்னா அங்க சாப்பிட்டு வந்துடுவோ இருங்கா அத கட் பண்ணிட்டு கூப்பிட்டுங்களா டைம் ஆயிடுச்சு ஆ